வணக்கம் தோழி
நா பேசுறது தெளிவா கேக்குதுங்களா.
ஆ தெளிவா கேக்குது.
சேரிங்க தோழி தலைப்புக்குள்ள போயிரலாங்களா
கண்டிப்பா.
பாத்தீங்கனா சென்ற தலைப்புல நம்ம பயணம் பத்தி பேசிட்டுருந்தோ. அதையு நம்ம தொடரலாம் தோழி. ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்க வந்துட்டு போனோ அ போயிட்டு வந்துட்டு அந்த காட்டு தீ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு இ இதா இருந்தது அப்ப வந்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க சேரி நம்ம இதுக்கு மேல வந்து போக வேண்டா ஏன்னா நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு தடங்கல் வருது அப்டின்னா நம்ம வந்து ப அது முன்னேறி போக கூடாது இல்லீங்களா அதனால வந்துட்டு அதனால சேரினு அந்த காட்டுத்தீய தாண்டி நாங்களும் போல அப்டியே ரிவர்ஸ் வந்துட்டு அதுக்கப் ப்றோ என்னனு தெர்ல இவருக்கும் கொஞ்சம் மனசு இதாவே இருந்தது அதுக்கப்றோ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க ஓட்டிட்டு வந்த கார்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நாங்க வாடகைக்கு தா அந்த கார் வந்து எடுத்துட்டு வந்தோ. அந்த கார்ல இருந்து திடீர்னு ஒரு அ ரொம்பது ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து வந்தந்த கார ஓடிக்கிட்டே இருக்றனால நாங்க கொஞ்ச நேரோ ஃப்ரேக் குடுத்தோ ஒரு ரெண்டு மணி மூணு ம் மூணு மணி நேரம் பக்கோ நாங்க ரெஸ்ட் எடுக்கறனால
ஆமா மிஷின் வந்து ரொம்ப ஹீட் ஆயிருல்ல.
த்தீங்கன்னா அதுல இருந்து அந்த டயர் ஸ்மெல் மாரி வர ஆரம்பிச்சது அதுக்கப்றம் வந்து ஏன் கணவர் வந்து சொல்லிட்டாரு சேரி நம்ப இதுக்கு மேல வந்து இருக்க வேண்டா பகல்லயே வந்து நம்ம கெளம்பிர்லா அப்டின்னு சொல்லி-சொல்லிட்டாரு ஏனா நம்ம இரவு நேரத்துல வந்து கெளம்பி வற மாதிரி ப்ளான் பண்ணி இருந்தோ அப்டின்னா நம்ம வந்து கூப்ட்டா அந்த கார குடுத்தவங்க வந்து எடுக்க மாட்டாங்க இல்லயா. அதனால வந்துட்டு சேரின்னு பகல் நேர ரத்துல ஒரு நாலு மணி போலியே நாங்க கெளம்பிட்டோ பெருசா நாங்க சுத்தி பாக்கல ஆனா அவ்ளோ ஒரு அருமையா இருந்தது அந்த எடம் தோழி.
ஆ அந்த கால டைம்ல அந்த உதிய சூரியன் உதிக்கும் போதா
ஆமாங்க தோழி நாங்க அங்க போம்போது சூரியன் வந்து உதிச்சிருச்சு. ச நாங்க வந்து இருந்த எ எட நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதார்த்தமா நின்ன ஒரு எடம் தா ஆனா அந்த எடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு மலைக்கு நடுவுல அந்த சூரியன் இருந்தது அவ்வளோ ஒரு அழகா தெரிஞ்சுது.
நாங்க ஒரு டைமு ஆ இது குடும்-குடும்பத்தோட போனது வந்து நாங்க அதுக்கப்றோ போகவே கூடாது அப்டினு சொல்லி முடிவு பண்ணி முடிச்சுட்டோ அதுக்கப்றோ நண்பர்கள் கூட போலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு நார்மலா இருப்பாங்கள நம்ம கூட ஒர்க் பண்ணுவிங்க அப்டின்னு அது வந்து சும்மா ஒரு ரெண் ரெண்டற வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போயிருந்தோ அப்ப போகும்போது என்னான்னா நாங்க போன ஊர்ல வந்து ரெண்டு பக்கம் மல நாங்க மல மேல இருக்கோ ரெண்டு பக்கம் மல கீழே பாத்தா மேகோ இருக்கு எல்லாமே மேகோம் மேல இருக்கும் ஆனா அங்க வந்து எப்டின்னா ரெண் அந்த பக்கம் மல ஃபுல்லா மேகோம் அந்த மேகத்துக்குள்ள இருந் து சூரியன் வெளிய வர மாரி இருந்துச்சு கால்ல நாங்க அதுவு நைட்ல தா நாங்க போயிருந்தோ சொன்ன மாரி நைட் ஃபுல்லா ட்ராவல் ஆஹ் கால்ல எந்துச்சு பாக்கும்போ போது ரெண்டு பக்கம் மழன் ஃபுல்லா மா மேகம் கீழன்னு கேட்டா நமக்கு கீழ மேகம் இருக்கற மாரி இருந்துச்சு மேகோ அந்த மேகத்துக்குள்ள இருந்து சூ ட்டின் வெளிய வந்தா எப்டி இருக்கும் அந்த மாரி ஒரு இது ஆஹ் வ்யூ பாக்க அவ்ளோ சூப்ரா இருந்துச்சு எல்லாமே ஆரம்மிச்ட்டாங்க என் எக்ஸ்ரா ரீல்ஸ் போல்லா எல்லா வீடியோ எடுக்கலா அப்டின்னு நம்ம விடுவோமா செரி நம்ளு பண்ணுவோ அப்டின்ட்டு எல்லா போட்டோ எடுக்கறது எல்லா கேங்கா சேந்துட்டு அப்றோ ஒவ்வொருத்திங்க ஒவ்வொரு போஸ் பண்றன்னு எல்லா ஒரு கோளார் குடுதுட்டு இருந்துசுங்க அது பா க்கு எப்பின்னா ஒரு ஒரு எப்டி சொல்றது ஒரு ஜாலியா ன ஒரு லைஃப்ன்னு வச்சுகோங்ளே அந்த மாரி ரொம்ப அதுக ஒன்னு மாரி பண்றது நம் னோ ஒண்ணு பண்றது ரொம்ப பாக்க வேடிக்கையா இருந்துச்சு சந்தோஷமாவும் இருந்தது எனக்கு அப்றோ இங்கந்து நாங்க ரூமுக்கு வேற போய்டோ போயிட்டு சேரி கால்ல ஆச்சுல்ல கால்ல நாங்க ஆறு மணி ஆறு அஞ்சே முக்கா சம்திங் அந்த அந்த வியூ பாத்தது சேரி ஓகே நம்ம போலா இதுக்கப்றோ நம்ம உள்ள போய்கலா அப்டின்ட்டு நாங்க ஆஹ் ரூமுக்கு போய்டோ போய்டு சேரி எல்ல களம்பிட்டு சாப்டு அப்றோ இது அந்த ஜீப் ரைடு இருக்குங்ளே சேர் ரயில்ல போலா அங்க ஜீப் பேட் போணா சூப்ரா இருக்கு அப்பதாக் மேடு பள்ளம் அப்டி குச்சு குச்சிட்டு போலா அப்டின்ட்டு அதுல ஏறுனோ அதுங்கியு போய்டு நாங்க என்மோ டானு மாரி நீ அப் ஊர்கிட்ட அந்த ஜீப் ஓட்டுவாங்கல அவ்ருகிட்ட சொல்றது நல்லா ஓட்டுவீங்ளா எங்கள பத்ரமா கொண்டு போய் விட்டுருவீங்களா அவ்ங்களா நாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு அவ்ர் பத்தாதுக்கு நாங்க நாங்க மொத் த்தோ அறுவது பேர் பக்கோ போனோ நாங்க கேள்ஸோ முப்பது பேரு பாய்ஸ் முப்பது பேரு
உம்
ஆஹ் ஆபீஸ்ல ப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்துல்லா போய்ருந்தோமா அப்ப அப்ப வந்து என்னான்னா ச் அவர நாங்க கேள்வி கேட்டு நாங்க இதுல வேற மொத ஜீப்ப எங்கள மிந்தி போசுன்னா அவங்ள மிந்திட்டு நாங்க போறது பாட்டு வேற அந்த ஆஹ ஒரூ படத்துல வருல்ல அர்ஜினது வி ல்லு எதோ கில்லி படத்துல ஆஹ் ஆஹ் அந்தப் பாட்டு போட்டு விட்டாச்சு ஏ எனம்மோ ரேஸ் செரிம்மன் நம்மதா ஓட்ற மாரி ஏதாவது விசில் அடிச்சிட்டு கத்திக்கிட்டு பசங்க கூட அமேதியா வராங்கே பொண்ணுங்கதான் பசங்களா மாறிட்டோ
உம் உம்
அப்டியே ஆப்போசிட்டா இருந்துச்சு யாரு பசங்க யாரு பொண்ணுங்க மாரியே தெர்லெ எல்லாமேனா பேண்ட் சட்ட எல்லா இப்படி தான போட்ருந்தோ பசங்ளு அப்டிதான் அவ்வுனுங்க அமைதியா வாரானு ஏ அவுனுங்க என்ன பொம்புள பிள்ளைங்களாட்ட நாங்க அவுலங்கள வச்சு செஞ்சோ நல்லா வா அவங்ளுக் கல்லாச்சி விட்டு அவ்வுனுங்க பயந்துக்கிறானுங்க பாவோ பையபிள்ள எங்கள பாத்து எல்லாமே ப பசங்கள பாத்து பொண்ணுங்கதான் பயப்படுங்க ஏ இவனுக ஏதாவு வம்பிழுப்பானுங்கே எதா பேசிர்வானுங்க அப்டின்னு ஆனா எங்க ரிப்ல அப்புடியே ஆப் பூசிட்டா அத்தன பசங்க இருந்தானுக அடங் கேல்ஸு எங்கள பாத் த்தா அவுனுங் பயந்துட்டு அமேதியா போய்ர்றானுங்க அப்டியே நாங்க தான் டான்னு மாரி அப்டியே காலர தூய்கி விட்றது என்ன நடக்கறதென்ன நாங்க முன்னாடி போறது பசங்க பின்னாடி வர்றது எங்களுக்கு வந்து பாடி காட் மாரி
உம்
க்லைன் நீங்க வாங்கடா உங்கள நாங்க கூட்டுப் போறேன் வாங்கே அப்டீன் சொல்லி என்மோ தெரியாது ஊர் தா எங்ளுக்கு ச் ஆனா ஒரு சீன் ஒரு பந்தா இல்லனு வச்சுக்கங்களே ஒரு பந்தா போட்டு சீன் போட்டு ச் நீங்க வாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நாங்க கூட்டுப்போறோ உங்களனு சொல்ட் நாங்கள்ளா ஒரு கேங் ஒரு எங்க கேங்கே ஒ இது தனீ வீடுன் வச்சிகிங்லே எல்லாத்தியூம் ச் அஹ் எப்டினா எப்டி சொல்றது எல்லாத்தியூ வந்து நாங்க சொல்றத நீங்க கேட்ணு அப்டிங்கற மாரி எங்க ஒரு கேங்கே அப்பிடி
நீங்க சொல்லம்போதே நீங்க சொல்லும் போதே தெரீது எ வ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கோ அப்டீன்ட்டு நா இல்லைங்களா
ஆஹ் அதுவும் நம்ம அந்த லீட்ருனா எப்டி இருப்போம் அஹ் நாங்கதா நாங்கதா உங்ள பாத்துக்குறோ நாங்க சொல்றத நீங்க கேக்கணு இப்டிதா பண்ணணு இப்டிதா இருக்குணு ஆப் இப்டின் சொல்ட்டு அது என்னமோ அத்து சொல்லப்போனா கூட்டிட்டு போனது வேற ஒர்த்தெங்க அங்க தீன் லீடர் அவிங்க தா ட்டுப் போனாங்க ஹனா அவிங்கல ஒக் உக்கார வச்சிட்டு நாங்க பண்ண கூத்துல அவிங்களே வாய மூடிட்டாங்க செரி இதுக விட்ட இன்னு வேலய காட்டிருங்க அப்டின்ட்டு அமீதியா இர்ந்தாங்க நாங்க பாட்டுப் போடுட்டு டேன்ஸ் ஆட்றது அதுக அப்பறோ தா நாங்க ஆட்றா ஆட்டத பாத்தட்டு பஸ் பசங்களே ஓடி போய்ட்டானுங்க எப்பா எப்பா நா போய் தூங்க போறோம்ப்பா அப்டின்ட்டு நைட்டு
உம் பரவால்ல பரவால்லைங்க தோழி
பண்ணுவாங்கள அந்த மாரி எல்லாத்தையு கலாச் சுட்றது ம்ச் ஆம் அந்த ஒவ்வொருத்தைங் நியோ ஒவ்வொரு மாரி பேசுவாங்கள அந்த மிமிக் கிரில்லா பண்ணி சிரிப்போல ஆ அந்த மாரி பேசுறது சிரிக் க்கிறது அந்த ஒரு லைப் வந்து எப்டின்னா சொல்லப்போனா எனக்கு அப்ப எனக்கு கல்யாணோ ஆய்டுச்சு அப்டிங்கறதே நா மறந்துட்டேன்னு வச்சுக்கங்களே நாங்க இருக்றவீங்க எல்லாரு எனக்கு தம்பிங்கதா எல்லாமே சின்ன பசங்க தா என்ன விட என் வயசுக்கு அவங்க சின்ன பசங்க தா
உம்
கல்யாணோ ஆயிச்சிங்கதே மறந்துட்டே மச் என்ன நா அக்கா அவங்க லா தம்பி அந்த மாரி ஒரு பாண்டிங் நம்ம சொன்னா அவிங்க கேக்கணு. அவிங்களு அக்கா அக்கா அக்கா னு ச டிங்குக்கா நீங்க சொன்னா சரியா இருக்குங்க்கா ஆனா அவங்க எல்லா பசங்களுமே ஒரு நல்ல பசங்க வாங்க போங்க அக்காவ தவ்ர வேற எதுமே பேச மாட்டாங்க அங்க இருக்கற பசங் கேர்ள்ஸ் எல்லார்கிட்டயுமே அவிங்க பிஹேவியர் அப்டிதான் இருக்கும் நம்ம நம்ம கொஞ்சம் எதுத்து பேசுனோம்னா சரிங்கக்கா அப்டின்ட்டு அமைதியா பேய்ருவானுங்க நாங்க அப்டி அந்த மாரி பொரிக் க்கி எடுத்ருக்கோ அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்ல்லா அந்த மாரி நம்ம சேத்துக் கேங்ல
பரவாயில்லங்க தோழி பரவால்ல அ வேலை போன கண்டிப்பா வா கண்டிப்பா எந்த ஒரு இதுவுமே இல்லாம நம்ம எதார்த்தமா பழகற ஒரு இதுதா நமக்கு வேணு
ம் நா கொஞ்சோ எப்டின்னா அந்த எடத்துல வந்து நம்ம கொஞ்ச ஃப்ரீயா இருக்க முடியு நம்ம நம்மலா இருக்க முடியு அந்த எடத்துல யாரையு வந்து டிபெண்ட் பண்ணாம யாரையு எதிர்பாக்காம ஓ இப்ப ஹஸ்பண்ட் கூட போணோம்னா ஐயோ ஹஸ்பண்ட் இருக்காங்க இவங்க எதா நெனைப்பாங்களா எது பேசக்கூடாது இவங்கிட்ட பேசினாங்க அப்டின் நெனைப் பாங்க அவங்ககிட்ட பேச அவங்க அப்டி நெனைப்பாங்க அந்த பயோ இல்ல அப்புறோ ஃபேமிலி கூட போனோனா அந்த கொழந்தைய தூக்கி வச்சுக்கிறது இடுப்புல வச்சிக்கிறது அதுகள பாத்துக்கிட்டு அத பாத்துட்டு கொஞ்சோ கா கஷ்டப்பட்ணு அதுவு இல்லையா இப்ப நம்மதா அவங்க தம்பி நம்மள வந்து கொஞ்சோ பாதுகாக்க எப்டின்னா ஒரு பையனுங்கனா நம்மள பாதுகாப்பாங்கல்ல பசங்க ஓ அங்க இருக்காங்கனு தெம்புல நம்மல்லா பண்ணுவோம்ல அந்த மாரி அவங்க இருக்காங்க ஆனா நா பண்றதெல்லா நாங்க
பரவால்ல பரவால்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா தோழி
ஆ கண்டிப்பா அது சொல்ல போனா அது முடிஞ்சு இப்ப ரெண்டு ரெண்டர வருஷ பக்கோ ஆகுது எனக்கு என்னமோ இப்ப நடந்த மாரி இருக்கு அதெல்லா அது யோசிக்கும் போது மறுபடியு இந்த மாரி போனா நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஆனா எல்லாத்துக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு பிரச் சன, ஒவ்வொரு ப்ராப்ளம் எல்லா அங்க இங்க லைஃப் பாத்து எல்லாத்துக் நறைய பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேற அப்ப போகும்போதெல்லா நறைய பேருக்கு கல்யாணம் ஆகல இப்ப புதுசா கல்யாணம் ஆவு நா ஃபேம்லிய பாக்கணு அவருகிட்ட நா பர்மிஷன் கேக்கணு அதுக்கு அப்பறந்தா என்னால வர முடியு அந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சேரி ஓ
கண்டிப்பா
இதுக்கு மேல நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்ட்டு விட்டாச்சு சும்மா அப்பப்ப ஃபோன் மட்டு அழைப்பு மட்டு பணணி அப்பப்ப பேசிக்கறதுதா
ம் பரவாயில்லைங்க தோழி இந்தளவுக் காவது நீங்க வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிருக்கீங்க நான்லா வந்து பாத்தீங்கனா கல்லூரி காலத்துல கூட ஒரு ஐ வி கூட போனது கடையாது ஏன்னா நா படிச்ச சமயம் வந்து பாத்தீங்கனா கொரோனா பேட்சு அந்த மாரி சமயத்துல எங்க கூட்டிட்டு போவாங்க அதனால கூட்டிட்டு போல ஆ என்னோட கல்லூரி வாழ்க்கையு வந்து பெருசா ஒண்ணு நாங்க வந்து இது பண்ணல முதலாம் ஆண்டுல வந்து ஒரு மூன்ற மாதம் கடைசி ஆண்டுல ஒரு மூன்ற மாதம் இதுதா எங்களோட காலேஜ் வாழ்க்க ஒரு ஆறு மாசத்துல முடிஞ்சு போச்சு அ அந்த மாதிரி நாங்க வந்து வாழ்ந்த இதுனால எங்கனால பெருசா எங்கயு ஊர் சுத்த முடியல ஒரு சினிமா தியேட்டருக்கோ மத்த இவங்க வந்து எப்படி அவங்களோட காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணாங்களோ அந்த மாரி எங்கனால என்ஜாய் பண்ண முடில அதுக்கு மாறா ஆ அத விட இப்ப வந்து எ கணவரோட வந்து நா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கே என்னதா வந்து கூட்டமா போனாலும் அது வேற நமக்கு உண்டானவர் கூட நம்ம போறது அது எப்பவுமே ஸ்பெஷல்தா இல்லைங்ளா அந்த மாதிரி வந்துட்டு நானு எ கணவர் மட்டு போவோ ஆனா நா என்னன்னு தெரியல நா இதுவரைக்கும் என் கணவரோட போம்போது நெறையா எடங்கள் நாங்க போகும்போது பிரைவசிங்கிறது எங்களுக்கு நெறைய கெடைக்கு அது எதர்ச்சியாதா கெடைக்கு நாங்க பப்ளிக்கா இருக்கிற எடத்துக்குதா போவோ ஆனா நாங்க ரெண்டு பேர் மட்டு அந்த எடத்துலயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நில அமையு அதனால எங்களுக்கு பிரைவசிங்கறது கெடைச் சிது வந்து ரொம்ப ஒரு அதிகந் தோழி சேரிங் தோழி குடுக்கப்பட்ட நேரோ முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி ஆஹ் அழைப்போம்ங்
கண்டிப்பா நன்றி நன்றி
ஹலோ தோழி
ஆ தோழி நீ